ஹலோ வணக்கம் ப்ரதா் வணக்
வணக்கம் ப்ரோ எப்டி ப்ரோ இர்க்கீங்க
கா நீங்க எப்டி இர்க்கீங்க
நா நல்லார்ருக்கே போ உங்க கிட்ட பேசியே ரொம்ம நாள் ஆச்சுன்னு கால்
மாமா உங்களத கையிலே புடிக் க்க முடில ரொம்ப பிஸியாவே இருக்கீங்க
இந்த ப்ரோ எல்லா உங்க உங்க கிட்ட உங்க ஆசீர்வாதத்தால தா ப்ரோ எல்லா நடக்குது ப்ரோ உங்ககிட்ட ஒன்னுக் கேக்கணுன் இருந்த என்ன என்னன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நச்சுரல் பவர் இருக்கு
ஓகே ஓகே
நீங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து நா இப்படித்தா ஆகணு இப்படித்தா இருக் கணு அப்டின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு அது சின்ன வய்சோ இல்ல ஆ இப்ப நீங்க இப்ப இருக்கிற ஏஜ்லே அது ஓகேங்ளா ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இப்பிடிதா இருக்கணு இந்த பொசிஷன்ல இருக்கணு அப்டின்ட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கு சோ அந்த சூப்பர் நேச்சுரல் பொ பவர் இர்ந்துச்சனா என்ன பொசிஷன்ல நீங்க ஆகணுன் ஆசப்படுவீங்க
சூப்பர் நாச்சுரல் பவர் இருந்ச்சு
கலா இல்ல சர்வீஸு ஏதோ ஒன்னு ஆனா ஜென்ரலாருக் கணோ
ம் ம் ம் அதாவ்து நம்ப என் ந ஆகணு எந் இப்ப சூப்பர் பவர் எர்ச்சுறா அது என்ன ஆவன் கேப்பீங்க ப்ப கே
ஆமா அது உங்க ப்ரொக்பைல் அதா நீங்க வந்து உங்க ஆம்பிஷனா கூட இருக்கலா ச அது வந்து நீங்க ஆம்பிஷ தன் வந்து அது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி சொன்னா இன்னு கொஞ்ச நல்லாருக்கு
உண்மதா என்னோட அதாவ்து பத்தன்னா இப்ப சூப்பர் பவரு கெட்ச்சுச்சுனா என்னோட இப்ப இர்க்க எய்ம் பாத்தீங்னா எதன்னா ஒரு ஒரு கம்பெனி மாரி வச்சி ஸோ நாலு பேத்துக்கு நா வேல குடுக்குணு ஓரு ப்ரா எடுத்து பண்ணனு ஒர் நல்ல பெரிய் பெரிய ப்ராஜட் எடுத்து பண்ணனு சு இந்த மாரி எனக்கு ஆம்பிஷன் சோ இப்ப அதுக்கு வந்து நெறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பட் ஒரு சூப்பர் பவர் கெடைச்சுச்சுன்னா நானு இந்த மாரி எடுத்து பண்ணி இப்போ நெறையா இல்லாதவங்க அதாவ பாத்திங்னா அ மெய்னா பாத்திங்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தினா அந்த கம்யூனிகேஷன்ங்றது ரொம்ப பிலோவாகி உமையாருக்கு கம்முனிகேஷன் மெய்ன் இல்ல அவன்ட்ட ஸ்கில் இருந்தா உத நா எடுத்துக்கிற தமிழ்ல கூட பேசு உனக்கு அந்த இது இருந்தா நா எடுத்துக்கற அப்டின் சொல்லி சின்ன ஏழ பச ங்கெலா எடுத்துக்க எடுத்து வேல குடு லா அந்த மாரி ஒரு ஐடியா இருக்கு சோ இந்த சூப்பர் பவர் வந்ச்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆர ஒரு நல்ல பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய பெரிய கிளைண்ட் புடிச்சு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி நமக் கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏழ பசங்க அதாது பாத்தன மெயினா சிட்டில ஆரம்பிக்க மாட்ட இந்த மாரி கிராம சைடுல ஆரம்பி நீ என்னோட ஆசை ஏன்னா எல்லாருமே சிட்டி சைடே போய் விழுறாங்க சோ இந்த மாரி கெ இல்லாத ஒரு கிராம சைடுல பண்ணும் போது பாத்தீனா இந்த கிராமத்ல இருக்க பசங்களுக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்ல போனா இந்த மாரி நா பண்ணனும் அது அப்டி ஒரு ஆச எல்லா சென்னை தவிர மீதி இந்த மாரி கிராம சைடுலலா பண்ணனு ஒ ஒவ்வொரு ப்ராஞ்ச்சும் ஒபன் பண்ணனு எல்லா இடத்துலும் நம்ம அந்த மாரி பசங்க எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும் குடு குடுக்குணு அவங்க மெயினா அவங்களுக்கு அவங்களு நல்லா இது பண்ணா அவ சம்பளமும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நெறைய குடுக்குனு கம்மியா இருக் அதாவது பாத்தின்னா கை நெறைய இருக்குணு நல்லா சந்தோஷமா செய்யனு அவங்க அந்த மாரி ஏத்த மாரி குடுக்குணு அப்டின்னு ஒரு ஆச எனக்கு சோ இப்ப அப்டிதா இருக்கு இப்ப வரை இப்ப பக்கமா வந்தக் கனா இதுதா எனக்கு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா இது ஒரு ஆம்பிஷன் இருக்கு சோ எடுத்து பண்ணணு இந்த மாதிரி பண்ண னு நாம்பளு வளரணு நம்பள கூட இருக்கவங்களு வளர வெக்கணும் கீழ் மட்டத்துலருந்து அவங்கல மேல கொண்டு போணும் அ அப்டின்ற ஒரு அம்பிஷன் இப்ப வரைக்குமே ஒரு சூப்பர் பவர் கிடைச்சுன்னா அதை வச்சு நான்யூஸ் பண்ணிப்பே சொல்றே
ம் சோ அந்த க கடந்த காலத்துல வந்து நீங்க இப்டித்தா இருந்தீங்கன்னு நா நெனைக்றே ஏன்னா இது வந்து உங்க நீண்ட நாள் கனவா இருக்கும் போல தோணுது அதா கடந்த காலத்த நீங்க இப்டிதா இருந்து இப்டிதா வளர்ந்துருப்பீங்களோன்ட்டு எனக்கு தோணுது
அப்டியா தெரியல இருந்திருக்கலாம் மே பி அ
இந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா நா என்னவா இருக்கணும்னு நா ஆசப்படுவேன்னா
ம்
இந்த மாரிதா ப்ரோ நா எனக்கு வந்து ஒரு பெருசா ஒரு சூப்பர் மார்க்கெட் வெக்கணும்னு ஆச
ஓ சூப்பர் ம் ம்
அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து எங்க வில்லேஜ் சைட் வெக்கணுனு ஒரு இது ஏனா வந்து ஆ மத்த ஏரியா டெவலப்டு ஏரியா பாக்கறதோட நம்ப வில்லே அ சில வில்லே ஜ்ன்றோ நறைய வில்லேஜ் சரிங்களா நறையா வில்லேஜே இந்த மாரி தா இருக் கு ஆனா நம்ப குறிப்பிட்டு பாத்து நம்ப வில்லேஜ்ல பஸ் வசதி இருக்காது அ வண்டி ட்ராவல் இப்ப நம்ம ஒரு எடத்துக்கு ஒரு மெயினா ஒரு பஸ் ஸ்டாண்டுக் போனுனா கூட ஒரு ஆட்டோ அந்த மாரி பிரிஃபர் பண்ண வேண்டிதா இருக்குது அந்த ஆட்டோ பிடிக்கிறதுக்கோஸ் ரங் கூட நம்ப ஆ இருவது நிமிஷோ முப்பது நிமிஷோ வெட் பண்ண வேண்டியதா இருக்குது அந்த மாரி வந்து இப்ப நம்ம சிட் டி சைடா இருந்துச்சுனா ஒரு நூறு மீட்டர் அந்த மாரி நடந்து போனா பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்ல பாத்தனா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கு எங்க சைட்லா ஆனா எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா ஆ வேலைய தேடி வெளியூருக்கு போவாங்க ஆ இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்போட் வசதி ரொம்ப கம்மியா ஊர் ஓரளவுக்கு பாக்கறதுக்கு டீசெண்டா தா இருக் கு வீடுகள்லா பக்காவா சிட்டில எப்டி இருக்கு அந்த மாரி இப்ப கட்றவங்கல்லா அப்டிதா கட்டி வெச்சிருக்காங்க ஆனால் அந்த டெவலப்மெண்ட்ல அது ஓரளவுக்கு பர்சனலா அவங்க டெவலப் பண்ணிட்டு தா இருக்குறாங்க இருந்தாலு கூட அந்த நைட் லாம்ப் அங்க அந்த அளவுக்கு இருக்காது ட்ரான்ஸ்போட் வசதி இருக்காது அப்றோ வந்து மேக்சிமம் வந்து அங்க இருக்குற படிச்சு முடிச்ச பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அ கிரிக்கெட்டு அந்த மாரி எதனா ஸ்போர்ட்ஸ் வெளாடிக்கிட்டு இல்லனா சும்மா ஃபோன் பாத்துட்டு அப்டி தா இருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து எ ஒரு பெருசா ஒரு சூப்பர் மார்கெட்டோ இல்ல வேற எதனா ஒரு ட்ரண்ஸ்போட் ஒரு மினி பஸ்சு அந்த மாரி கூட நம்ப வாங்கி நம்ப இது பண்ணம்னா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகு அவங்களு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆன மாரியு இருக்கு நம்ளுக்கு ஒரு பெனிஃபிட் ஆன மாரியு இருக்கு அப் டிமா நா யோஸ்ச அப்போ ம் ஸோ இந்த மாரி இருந்தா நானு இந்த மாரி இந்த வில்லேஜ் சைட் என்னால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச இன்ஃப்ராஸ்டரக்சர கவர்மெண்ட் பண்ண முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பண்ணி ஏனா அவங்க ஒர்க் வந்து என்னன் பாத் த்தம்னா இந்த ரோடு போட்றது அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்பு அது வந்து அவங்க டிப் பாட்மெண்டு சோ அத தவிர்த்து மத் தம்மா பிரைவேட்டா என்னால என்ன பண்ண முடியுமோ அத ஓரளவுக்கு நா ட்ரை பண்ணிர் ட்ரை பண்ணுவ ப்ரோ இருந்தாலு அந்த அளவுக்கு எகிட்ட அமௌண்ட் டு இல்ல இருந்து லன்னா நா ட்ரை பண்ண எனக்கு ஆச தா ப்ரோ
அதாதா ஆமா அதாவது எல்லா ஒரு ஆசதா என்ன திடீர் னு இந்த மாரி ஏதோ ஒன்னு கெடச்சா நல்லா இருக்கு ஒரு இப்டி லாட்ரி அடிச்சா எப்டி இருக்கு டக்குனு அந்த மாரி ஏதோ ஒன்னுக்கு அமௌண்ட் கெடச் துனா கண்டிப்பா இதெல்லா ஏதோ ஒன்னு செய்லா கண்டிப்பா பெருசா பண்லா பட் ஆனா அதெல்லா ஒரு லக் வேணு ஒ இது வேண்டு சொல்ல போனா அது ல் அடிக்கது எல்லா பெரிய இது சொல்ல போனா இப்ப தமிழ்நாட்டுலா லாட்டிரி வந்து தட பண்ணட்டாங்க பட் கேரளாவுல பாத்தீங்கன்னா லாட்டிரிங்குறது இருக்கு அங்க போய் ட்ரை பண்ணாலுமே லக் குங்குங்கறது ஒண்ணு இருக்குல்ல சோ அது ஒண்ணு இருக்கு அது இருந்தா லாக் ட்ரி அடிச்சா தா நாம இந்த மாரிலா பண்ண முடியு என்ன சூப்பர் பவர் இரு இந்த மாரி ஏதோ ஒன்னு கிடைச்சுசுன்னா ஏதோ ஒன்னு இந்த ஏ பாபா படத்துல ஒரு ஆறு மந்திர உங்களுக்கு கிடைக்கு நீங்க அந்த ஆறு மந்திரத்த வச்சு என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலா அப்படி குடுத்தாங்க வச்சுக்காங்களேன்
ஆமா ஆமா ஆமா ப்ரோ எனக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்குதோ அத போயிட்டு பாக் அன்னனு ஒரு ஆச ப்ரோ
ஓகே ஓகே ஓகே
அந்த என்னென்ன பிளானட் எப்படி எப்படி இருக்கு ஏன்னா வந்து நான் ஜாகிரபில் ஜாகிரபில அப்படிய எல்லாம் படிச்சிருக்கேன் இத பத்தி சோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து நம்ம பூமிய மாரி இன்னு பல லட்சம் பல கோடி பூமி இருக்குன்னு வேற சொல்றாங்க
அதான் அதான் ஆமா ஆமா
ஆமா இப்போ வந்து பொதுவா என்னன்னா இப்போ ஏலியன்ஸ்சு அந்த மாரிலா நியூஸில் சொல்கிறாங்க அது வந்து என்ன பொறுத்த வரைக்கு பார்த்தா அது உண்மன் தான் நான் சொல்லுவேன் அது எப்படின்னா நம்ப பூமி நம்ப பூமியில மனிதர்கள்லா இருக்காங்க இதே மாரி வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல நம்மள மாரி பூமி கண்டிப்பா இருக்கும் தான் சொல்றாங்க அது எப் ஆமா அதுவு இருக்கு அது நம்மள மாரி மனுஷ ங்கள இருப்பாங்க இல்ல ஏலியன்ஸ் அந்த மாரி கூட இருப்பாங்க அவங்க வந்து டைரெக்டா பூமிக்கு கு வரலனா கூட அந்த மாரி ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப் இருக்கு சோ அந்த மாரி வந்து நம்ம அவுட்டரா போயிட் ட்டு அங்கேயே என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆ தெரிஞ்சுக்கணு அப்படின்னு ஆசை இன்னொன்னு நம்ம இதுவரைக்கு நம்ப பிளைட்ல அந்த மாரி எங்கேயு போனதும் இல் அந்த மாரி பறந்ததும் இல்ல தோ அந்த மாதிரி கொஞ்ச அவுட்டர் ஸ்பேஸ் போகணு அப்படி என்னென்ன இருக்குன்னு அப்படி ஆ ஒரு ஆஸ்டா ஆஸ் ட்ரோனமிஸ்ட் ஆ அந்த மாதிரி சயின்டிஸ்ட் டு சொல்லுவாங்க பாார்த்தீங்களா
ஆமா ஆமா
கூட போயிட்டு பார்க்கணு ஆச ப்ரோ அது கனவுள தான் ப்ரோ போக முடியு எப்படியோ நம்மளால பல்லா
ம் ம் எனக்கும் அந்த ஆசை இருக்கு நீங்க சொன்னவடனே எனக்கும் அந்த ஆசை இருக்கு கே நானமே சொல்லான் இருந்தேன் எனக்குமே இந்த மாரி வே இந்த மாரி போய் பார்க்கணும் எப்படி இருக்கு அங்க அதாவது பத்தீன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளானட்லாம் ஃபர்ஸ்ட்ட் நம்ம சூரிய குடும்பத்துல என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு அதல மனச வாய் செவ்வா கிரகத்துல மனுச வா ப்பெல்லா முடியும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நம்பாளுங்க நம்போ நம்ம பூமியில சொன்னது பத்த தம வெளிிய இதுல போய் சொந்ததர் அ ட்ரை ரெடி பண்ண பாக்குறாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் தொகை இருக்கறதுனால வெளிய இதுல ஏதோ இருந்தாதான் கண்டிப்பா முடியும் ப்டிங்க போது வெளிற நீங்க சொன்ன மாரி எல்லா பிளானெட்ல போயி் ஒரு இது பாத்துட்டு வரணும் எப்பிடி இருக்கு பே அங்க போனா மெடப்போம்ல அ அது ஒரு எ ஆச எனக்கு எப்டியுமே எதுவுமே இல்லாம மெதந்து போறது அதெல்லாம் ஒரு ஆசைதான் எனக்கு க்குமே அந்த மாரி போய் பாக்கணுனு ஒரு ஆச நீங்க சொன்ன ஒன்னே அப்டியே நா வேணா அப்டி கனவுல போய்ட்ட சொல்ல சொல்ல அப்டியே
இது கூட இல்ல ப்ரோ அங்க நாங்க ஜாக்ரஃபி எல்லா படிப்போ இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கெல்லா சோ அது படிக்க சொன்னா அந்த அது உள்ளயே அப்டியே போயிடுவோ நாங்க ஸ்கூல் படிக்க சொல்லலா அத பத்தி ஒன்னு அவேர்னஸ் இல்லாமதா நம்ம படிச்சது ஆனா இப்ப வந்து நம்ம அது படிக்க சொல் சொன்ன அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அ நம்ம சூரிய குடும்பமு அந்த மாதிரி இன்னு பல லட்ச சூரிய குடும்பம்லா இருக்கு அந்த மாதிரி பல லட் ச பூமிகளு இருக்கு பல கோடி பூமிகளு இருக்கு அதுலயே மனிதர்கள் இருப் வாங்க இன்னு நம் கள விட கீழ் டெவலப் ஆவாமலு இருப்பாங்க இல்ல டெவலப் ஆயி அவங்களு எப்பியோ மாடி வீடு கூட கட்டிருக்க வாய்ப் பிருக்கு சோ அப்டிலா சொல்ல சொல்ல நம் ப ஒரு விஷய நம்ப காதுக்கு பட்டாலே இது இப்டியா அப்டியாண்டு நம்ம மைண்ட்லயே ஓடு இப்டி இருக்குமா அப்டி இருக்குமா அப்டின் ட்டு சோ நம்ம பூமியில இருந்தா நம் இப்ப அந்த டி வி ல பாத்து அப்டி அப்டின் தெரிஞ்சுக்லா இந்த மாதிரி விஷய வந்து நம்ப ஆ படிச்சுதா தெரிஞ்சுக்க முடியு சோ படிச்சு தெரிஞ்சுக்கிறதோட நம் நம்ம இன்னொன்னு நேர்ல போய்ட்டோ பாத் க்கலாமோன்ட் இன்னொரு ஆச ஒண்ணு நம்ளுக்கு அது ஒண்ணு தோன்று சோ அந்த மாதிரி வந்து நம்புளுக்கு இந்தப் பவர் இருந்தாலுமே நம்ம பாக்க முடியுமா அது வேற கற்பன கதையா இருந்தாலுமே ஆ இப் இது ஒரு நம்ப யோசிக்க முடியாத ஒரு விஷ் ஜுவேதல்லா சோ இப்டி இருக்கூமான்றத் து அது ஒரு கற்பனையாதா அவுங்க சொன்னாலுமே இப்பிடி இருக்கோ அப்டின் சொல்ட்டு நம்ப நெனைக்கிறதுதா இது ச்ச இந்த ப்ராசஸ் அப்டேட்ன் நா நெனைப்பா இருந்தாலு வந்து நம்ப அந்த பவர்னா வந்து இதெல்லா வந்த ஒரு ட்ரை பண்ணி பாப்போ என்னதா இருக்குதுன்
நல்லாதாருக்கூ ஏனா படிச்சத வந்து நம் டேரெக்ட்டா போய் பாக்கற்துக் ஒரு வாய்ப்பு கெடச்சா ஒரு நல்லா தானே இருக் கு
ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ செரி ப்ரோ ப்ரோ எ ஃப்ரெண்ட்டு ஒருத்தர் கால் பன்றாரு பேசிட்டு
ம் ஓகே ஓகே பாத்துட்டு வாங்க ம் ம் நன்றி நன்றி ம் ம்